சொல்லுங்க அ கேக்குது அதனால அப்ப எல்லாருமே இப்ப இங்கதா இருக்கீங்க அப்டித்தானே
அ எல்லாருமேன்னா அபியினி வந்துட்டு அந்த நைட் வந்துட்டு விடிய காலய போயிட்டா ஏன்னா அவளுக்கு ஸ்கூலுக்கு விடணு அவனுக்கு பையனுக்கு எப்ப பாரு ஒடம்பு செரியில்லாமே இருக்கு
ஏ
எப்பல்லா எப்பல்லா அது என்னவோ தெரில எப்பல்லா இங்க வந்துட்டு போறாளோ அப்பெல்லா அவளுக்கு ஒடம்பு செரியல்லாம ஆயிடு
செரி செரி
அதனால அவனுக்கு ஒடம்பு செரியில்லயா அதனால அது ஒரு பெரிய இஸ்யூ அதனால அவ என்ன சொன்னானா நா இங்க வந்துட்டு போனாலே எப்டி இருக்கா ஆனா அவள அர்ஜென்ட்டுக்காகாத வந்த அன்னிக்கன்னா அந்த மாரி ரொம்ப சீரியஸா இருதுனால வந்தா
ம் ம்
போரா இருக்கு செரி அப்டி சொல்ட்டு அப்றோ வந்துட்டு வெடியக்கால்ல கிளம்பினா இவளுக்கு வந்துட்டு போக முடியாதுல்ல ஒடனே
ஆமா இனி கொஞ்ச நாளைக்கு இங்கயே இருக்க வேண்டியதுதா
ஆமா அதா இனி கொஞ்ச நாள் இவ இங்க இருக்கா
ம்
அப்டியே போகுது தெரியு சம்டைம் தெரியு பாத்துகோ இப்ப அபிநயாவா மட்டு எப்போ மைண்ட்ல ஞாபகோ இருக்கு அதுக்குன அபிநயா வந்தொன்னே இதுதா அபிநயான எல்லா சொல்ல மாட்டாங்க அபிநயா பேர மட்டு எப்பவு சொல்லுவாங்க ஏன்ன ரொம்ப நாள் அவதா கூட இருந்தாளா
ம் ம்
அந்த கணக்குல அவளையே ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவ பேரேயே ஃபுல்லா உச்சரிச்சிட்டே இருப்பாங்க
இப்ப யாராவது பேர பிள்ளைங்க யாராவ்து தெரியுதா
அ இவ்வள தெரியு சாண்டிய நல்ல தெரியு சான்மி ஏ செல்லிக்குட்டி ஏன்னா அவ ஏ கை கைக்குல்ல போட்டு வளத்தாக அதனால சான்மிய நல்லா தெரியு அந்த மாதிரி அப்டி அவியளுக்கு யார இது பண்றாங்ளோ அந்த மாரி எல்லா அந்த ஆட்கள மட்டு ஞாபகோ இருக்கு பேசுவா அவ பேசுவான்னா இப்டி உட்காந்து கொஞ்ச நேரோ பேசுவா அவ எதாவது சொல்லி ஆனாலு திரும்ப இழுத்து வேற எதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க வேற எதாவது பேசி சிட்டே இருப்பாவா அதனாலு அப்பாங்க நா என்னடா ரொம்ப கஷ்டப்படி எல்லாங்க நா யாருக்கு என்ன பாவோ பண்ணேனே அவிய வருத்தப்படியாவ எனக்கு இப்டி வந்துட்டு இந்த மாரி யார்க்கு அத சொல்றாங்க திரும்பி ஒடனே பொலம்ப ஆரம்பிச்சுடுவாங்க அதையே சொல்லி சொல்லி அழுவாவ யார் வந்தாலு அழுவாவ அதனா தா எனக்கு வீ ட்டு யாரு வரதையு பிடிக்காது
எல்லாரு பாக்க வருவாவ வரவ எனக்கு உண்மையல யார பாக்க வந்தா ஒரு மாரி இருக்கு தெரியுமா அந்த எடத்தில உண்மையா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப ஐயோ வந்தது எங்களுக்கு அ நமக்கு கோவோ வருது யாராவது வீட்டுக்கு வந்து பாக்க வந்தாலே ஐயோ வந்து பேசுவாங்களா அ அவிய மட்டு எங்க சித்திதா ஃபுல்லா பாத்துக்கறாங்க இப்ப நம்ம எல்லா நம் நம்மபாளா நம்ம நாங்க பாக்க மாட்டோ வெச்சுக்கோ சாப்பாடுல்லா அள்ளி குடுப்போ கொஞ்சோ எல்லா இதெல்லா பாப்போ ஆனாலு சித்தி த்தி தா ஃபுல்லா டேக்ஓர் பண்ணி எல்லா பாக்குறது வர்றது போறது அந்த மாரி எல்லாமே சித்திதா பாத்துப்பாங்க
ஒரு சின்ன பிள்ளையாவே மாறிட்டாங்க
ஆமா அந்த மாரிதா என்ன சொல்றது ஆமா நா கேக்க நெனச்சே ஏ எப்டி டூர் எல்லா எப்டி போச்சுது போயிட்டு வந்தீங்க அத பத்தி சொல்லுங்க
அதுல்லா போயிட்டு எங்க போணும் முதல்ல கால்லயே கோயில் கூட முடிஞ்சா கோயில் கொட முடிஞ்சு நைட் ஆயிட்டு கோயில் கொட முடியுது க்கு ஆமா இங்க பொம்பளைங்க மேலதா வரு
பொம்பளைங்க மேலையா
ஆ நானே இங்க வந்து தா ஃபஸ்ட் டைம் பாத்துருக்கே ஒரு மூணு பொம்பளிங்க கிட்ட ஆடுனாங்க எல்லா சாமி எனக்கு தந்துச்சு எனக்கு அடுத்து இது வே செய்யணு அது செய்யணும்னு சொல்லிட்டுல்லா சொல்லி தந்துச்சு அ அது வந்து சொம்பளைங்கதா அங்க மேக்சிமம் ஏனா இது வந்து என் மாமியாருக்கு அம்மா வழியில உள்ள சொந்தோ என் மாமியாருக்கு சொந்தம் ப்ப என்ன எங் மாமியாரோட அக்கா தங்கச்சி அவங்க எல்லாரு ஆம்மா அவுங்க எல்லாரு வச்சிருக்கது என்னொரு கோயில் அது வந்து இனிதா கோயில் கொடம் அங்க ஒங்க தங்கச்சி இது பண்ணுவாங்க
ஆ சேரி சேரி சேரி
ஆ
அப்றோ டூருஸ்
புரியல
டூருக்கு எப்டி போனீங்கனே
டூருக்கு வேன்ல
ம் சாம் மன்டே எல்லாரு சேந்து ஒரே என்ஜாய்மென்ட் தா ஆமா நீ அந்த சைடுதானே கேட் ற்றேனு சொன்ன லாஸ்ட்டா பட்டு சேரி கட்றிந்த போல இந்த சேரியு நீ ஒருக்கா கட்டி இருக்க தா ஆல்ரெ டி நா எங்கேயோ பாத்துருக்கே இந்த சேரி நீ கெட்டி
எனனோட கிராஜுவேஷன்கு கெட்னே அப்புறோ நா வந்து போ போ முடியாதுனு நினச்சு தா அந்த சேரி கேட்டுனே சொன்னே வெளியிலன்னா இது பண்ணனுட்டு அதுக்கப்புற நா குளிச்சிட்டேனா போ முடுஞ்ச அப்புற என் வீட்டுக்கார சொன்னா சேரி ஃபஸ்ட்டைம் கோயில் போறால்ல சே அந்த இந்த மாரி நீ கெட்டு இது ஆ அதனால இத கெட்டேன்னு சொல்லிட்டு இத கெட்ட அவன்கிட்ட கிரீன் கலரு சட்ட இருந்தா புதுசா
ம் நல்லா தா இருந்துச்சு
இது என்னோட கல்யாணத்துக்கு கா மிந்துன நாள் உள்ள சாரி
அதா இந்த சேரி எங்கடா பாத்தே ஆனா உங்க அண்ண கல்யாணத்துக்கு இதே கலர்லயே ஒருங்கிட்ட தான கிடையா அது ஒரு ப்ளூ ளூ கலரோ பீக்காக் ப்ளூ கலரோ ஆ ஆ ஆ அந்த மாதிரி
அந்த கல அ கல்யாணத்துக்கு
ஓ சேரி சேரி சேரி வரத்துக்கு ரொம்ப பிரைட்டா இருந்த மாரி இருந்துச்சு
பரத்து என்னத்தையோ போட்டு மூஞ்சிக்கு அவுச்சு வச்சிருக்கா
அப்டியா
ஆமா என்னத்த போடன்னு சொல்ல மாட்டேங்கிறா மூஞ்சு அவிஞ்சு போணுல இல்ல அது இல்ல வீட்ல அது இல்ல
ஆ பரு இருந்துச்சுன்னா வாங்காதன்னு சொன்னே அவ என்ட்ட போட்டு என்ன டார்ச்சருங்கா அண்ணி எனக்கு சொல்லுங்க நீ அவளுக்
ஆனா உனக்கு பருவு அது வாங்கிக்கலாம்ல நா கண்டுபிடிச்சிருவேல வீட்டுக்குள்ள இல்ல
ஆ ஆ
அம்மா ஏதோ பூச்சி பறவ அம்மா
என்னத்த போட்டான்னு தெரியலேல்ல இல்ல நா போட்டல பா சே மூஞ்சி அப்டியே ஒரு மாரி பிங்கிஷ் அந்த மாரி இருந்துச்சு
ஆ எ கலர் கிட்ட வந்துட்டா அதுக்கு முன்னாடி எ கலருக்கு வரணு எ கலருக்கு வந் வந்து இப்ப என் கலரோடயு கொஞ்சோ ப்ரைட் தா அந்த போல இருக்கநா சொல்லி ஏதாவது போட்டேன்னா சொல்லி எனக்காக தா சொல்லு ம்ஹீம்
சொல்ல மாட்டே அப்டிதானே எங்க ஒழிச்சு வச்சிருப்பாங் எதாது சொல்ப அச்சிர்வானா
தெரியல ஆனா உங்களுக்குதா நீங்க சொன்னது வாங்குனா அவனுக்கு பிம்பிள்ஸ் உண்டு அனால செட் ஆகாது அவனுக்கு
சரி இப்ப இல்ல அவன் மூஞ்சில என்ன மாற்ற தெரியுது எப்டிநா கேக்குறேன்னா நார்மலா அவங்க நீ நாச்சரா இருந்த மாரி இருக்கா இல்ல இதே போட்டு கலரா ஆன மாரி
எதையோ போட்டு கலரான போலதா இருக்கு எ புருஷ சொல்லுவா என்னத்த நீ வந்து அ வச்சு வச்சிருக்கா பரத்து ஏன்னான்னு கழுத்து மூஞ்சு மட்டுந்தா மே அவிஞ்ச மா தா இருக்கு நேச்சுரல் இப்போ ஏ மூஞ்சிய பாக்கும்போது அந்த கலர் வந்து எ கலரு ஒட்டி அப்டியே வரு தடவிட்டானா ஆனா அவனுக்கு எதுவு வந்து தனியா தெரியு இதே மாரி
அப்ப அவ என்னத்த போட்டானோ அவன்ட்டதா கேட்கணு என்னத்த வாங்கனானு இல்ல அந்த பேபி அந்த இது கிரீம் ஏன்னன்னா சொன்ன அது நா யூஸ் பண்ணவே இல்ல அவங்கதா ரிவ்யூ போட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நா தா அது எனக் அது பத்தி தெர்லெ நா வந்துட்டு நா உன்ட சொன்னந் தெரியுமா அந்த எண்ணெ ஆயில் நா எனக்கு வந்துட்டு ஆயில் ஃபேஸ் இல்ல பாத்தியா நார்மலா ட்ரை ஃபேஸ்ல அதுனால நா ஃபுல்லா எண்ணெயே யூஸ் பண்ணுவே குங்குமாதி ஆயில் அந்த மாரி
நா ஒரு இதுல குங்குமாதி ஆயில் தா பாத்து வச்சிருக்கே எனக்கு ரொம்போ ஆயில் ஃபேஸ் கெடையாது த்ரீ ஃபிப்டின்னு ஒரு இதுல போட்டுந்தா மேஜிக்கல் ஜான்
நல்லாதா இருக்கு மேஜிக்கல் ஜார் ஆ அவ்ளயே நல்லாதா இருக்கு குமரி பேஸ் அதுல ஆயில் போட்டு பாங்க ஜெல் போட்ருப்பாங்க
ஆ அதுல வந்து ஜா ஆயில் மட்டுனா த்ரீ பிஃப்டி ஜெல் வந்து நா ஆல்ரெடி இன்னைக்குதா நா வந்து ப்ளம்ல வந்து மாய்ஸ்ரைசர் ஆர்டர் போட்டே
ஆ
அதுனால மாய்ஸ்டர் ப்ளம்
மேபி அவ இது வாங்கி இருப்பான்னு நெனைக்கிறே ஏன்னா இந்த லேடியோடது செலவங்க நா எனக்கு தெரியாது
இல்ல இது வாங்கல்ல நா அவன்ட்ட சொன்னே ஏ பரத்து எனக்கு ஒரு கிரீம் வாங்குணு நீங்க சொன்ன தா சொன்னே நா பாத்த சீ எனக் வாங்கனு ஒரே பாதி பாதி சாரி போடுவா பரத்து அப்டின்னு சொன்னே அவே நா நைட் கிரீம்லா போடவேண்டா எனக்கு ருபா இல்ல நா வாங்கர்க்கு வேண்டா இல்னா அவ ஏ வாங்குவோ சொல் சொல்லிற்வோ மொத வாங்குவோ தா சொன்னா அதுக்கப்பற நா ருபா பாத்துட்டு சொல்லே அப்டின் சொன்னா
ஓ அப்டி ஒனக்கான்னா இதுலெல்லா ஃபுல்லா ஓரளவுக்கு ருவா வந்திச்சா
ஆ இதுல எனக்கு வந்திர்ச்சி நா இதுல பான்ஞ்சி பையா எ புருஷனுக்கு ஒரு இ எம் ஐ இருந்திச்சி அது கெட்டதுக்கே எ புருஷனுக்கு வாங்கிட்டா
ஆ
ஆனா இந்த மாச இ எம் ஐ கேட்டதுக்கு அதுல்ல கரெக்டா போய்ட்டு எனக்கு அந்தருபா அதுனால தா செரி அப்ப இன்னோரு கால் பேஸ்வோ செர் நம்மள்க் இந்த ரூபா வந்த போலருக்குன் சொல் நா கேட்டே எ கொழ்ந்தநார்ட்ட ஆ ஃபோன தந்துட்டு பேய்ருக்கா வர்ர ரூபாவ எடுத்துக்கோணு
ம் அது ஃபோன்பே பே டி எம் அந்ததுல்லா மாத்தி போட்டுக்கலா பிரச்சன இல்ல
ஆம்மா எ மாமியாருக்கு வந்
எனக்கே ரெண்டு மாசமா இத வச்சிதா ஓடிகிட்ருக்கு
குடுத்துருவேனா
கேக்குதா ஒனக்கு
ஆ எனக் கேக்குது
ஆ திடீர்னு எங்கோ ஸ்டக்கான மார்ருந்திச்சில்ல
உம் நா அதா இப்போ மா எனக்கு அந்து ப்லம் மாய்ஸ்டைசர் வாங்குணு ஒரு ஆசையா ஃப்ரீ அதனால அதுவு சன்ஸ்கீரிமு
செர் செரி இது கைக்கெல்லா போடுவியா நினு
இல்ல நா கைக்குல்லா எதுமே போட மாட்டே மூஞ்சிக்கு கழுத்துக்கு மட்டுதா சன்ஸ்கிரீமு பிலம்தா யூஸ் பண்றேனா ரா ச சன்ஸ்கிரிமு தீர போது அப்போ மாய்ஸ்டைசர் சன்ஸ் கிரீமோ ரெண்டுஞ் சேத்து மாய்ஸ்ட்ரேசர் ட்டொண்டி ஃபைவ் க்ராமு சன்ஸ் கிரிம் தேட்டிக் க்ராம் ரெண்டு சேத்து முன்னூற்றி சம்திங் வந்துச்சு
ஓ
அப்ப அது ஆட்ரு போடுவோன் சொல்ட்டு ஆட்ரு போட்டே
செரிதா
இவன்ட கேட்டுடே இருந்தே இவெ சொன்னா அ இவனுக்கு வேலக்கு போனாலு ருபா கைல இருக்குமா இப்ப அதுவு நங்க இன்னு இது பண்லயா நா வேல க்கிப் போனக்கப்றோ ஒனக் என்னா வேனா வாங்கடி ஒன்க் மாச இருபரூபா தரே என்ன வேணா செய்துக்க அப்டின் நான் நைட் க்ரீம் வாங்குறது கேட்டே ஒரு வேள போட்டு மூஞ்ச ஆவுச்சி வச்சிடாத சொல்லிட் டே அப்ற பரத் இப்ப இருக்கனாக்கா நீ என்ன போட்டாலு செரி எல்லாத்துக்கு தெரிஞ்சிரு இப்ப இருக்க கலர வச்சி சும்மா இருந்தக்க
ஆமா அதானே
அதனால இப்ப நா எதையுமே வாங்குறது கெடையாது மாய்ஸ்சுரைசர் மட்டு கொஞ்ச வாங்கிட்டு செட் அகலனாக்கா நீங்க சொன்ன அந்த இது பி பி க்ரீம்தா வாங்கி யூஸ் பண்ணனா
ஆ
எ தம்பி அங்க வாங்கி வச்சிருந்தாங்க அ எங்க வீட்ல பி பி கிரீம் ஃபான்ஸு எனக்கு அன்னக்கி வேணு ஏ வீட்டுக்காரனு வாங்கிட்டு வந்தானா
நா ஒன்னு தர அது யூஸ் பண்ணல யூஸ் பண்ணிய பி பி க்ரிம்
ஆ அததா இப்ப யூஸ் பண்றே
அது எப்டி இருக்கு நல்லாருக்கா
நல்லாருக்கு ஏ வீட்டுக்காரு வாங்கிட்டு வந்தது அந்த ப ஓல்டு பி பி
அ ஆ பான்ஸு பி பி அந்த டப்பால இருக்றது ஆ அந்த கவர்ல ஆ ஆ
ஏ தம்பி பி பி க்ரீம் வாங்கி வச்சிருந்தா அவனுக்கு செட்டாகுலயா அதனால நா தூக்ட்டு வந்துடே
ஓ ஆனா இது நல்லாருக்கு நெஜமாவே நம்ம அந்த ஃபௌண்டேஷன் போட்ட மாரியே இருக்
ஆ நீங்க சொன்னதுக்கு அப்றோ அந்த நா நீங்க சொன்னதுக்கு அப்புறமு அந்த பி பி க்ரீம்தா யூஸ்
ஏன்னா நம்ம இது மட்டு போட்டாலே ஒடனே என்ன சொல்றோன்னா நம்ம அந்த ஃபேஸ் எப்டி ஒரு மாரி க்ளோவான மாரி இருக்கு
ய என நா போட்டாலருந்து மா நா மூஞ்சிக்குனு அந்த பா பா அது சன்ஸ்கிரீன் போட்டு அந்த க்ரீமு போட்டு பவுடர் போட்டா பரத் து எ வீட்டுக்காரனு என்ன கிண்டல் பண்ணுவா மூஞ்சிக்கு என்னத்த அப்பிட்டு வந்தன்ட்டு அவெங்க வச்சா ஒன்னு சொல்ல மாட்டா அவனுக்கு முஞ்சிருக்கத பாத்தா
இல்ல அது மூஞ்சூ கூட கொஞ்ச ப்ரைட்டா தெரியும் நீ நானா ச ன்ஸ்க்ரின் போட்டு காய விட்டுட்டுதானே போடுவ
ஆமா அது என்ன மூஞ்சி சும்மாவே எனக்கு பவ்ட்டு போட்டா ஒட்னே கொஞ்ச மூஞ்சு எனக்கு
வெள்ளை ஆயிரு அப்டிதானே ஆ பாத்தே ஃபோட்டலயு அந்த அளவுக்கு கொறவாதா இருந்துச்சு
ஆ எனக்கு பிம்பிள்ஸ் வந்து நா அந்த ஒரு க்ரீம் இப்போ ஹாஸ்பிடல் சஜ்ஜஷன்ல க்ரீமு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கே
ம்
அதுல எனக்கு பிம்பிள்ஸ் இப்ப கொஞ்சோ அமிங்கிட்டு எல்லா அதா இப்ப நா இந்த குங்குமாதி ஏரியல் தா வாங்கி யூஸ் பண்ணேனா எ மூஞ்சு இது ஆயிட்னா இல்லயான்டுன் சொல்ல கூட திரும்பவு நா ஹாஸ்பிடல் கூட்டு போ மாட்டேன்னு சொல்லிட்டா
ஹம்
அதனாலதா செரி இருக்கும் போது எதுக்கு இது பண்ணனு நா நான் மேக்சிமம் உளுந்து எங்க மாமியாரு இது மாவரைப்பாங்களே அப்ப நா உளுந்து எடுத்து போடுவே இப்போ ரெகுலராவே உழுந்து போடுவே இப்டி அது நல்லா அது இருக்குது இந்த மாய்ஸ்டூரெய்சர் மட்டு வாங்கி வெச்சிருக்க சன்ஸ்கிரீனு மாய்ஸ்டூரெய்சர் அந்த பிபி கிரீம் போட்டு பவுடர் கொழந்தைக்கூட ஐஸ்ரிக்கு வேற எதுவு இல்ல
இப்ப ஃபுல்லா அது மட்டுதா நா சன்ஸ்கிரீனே யூஸ் பண்றதுல்ல எனக்கு சும்மா அந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணா ஒரு மாரி ஆயிலி அந்த மாரி ஆயிடு பாத் துக்கோங்க நா
எனக்கு சன்ஸ்கிரீன் நல்லா செட் ஆயிட்டு நல்லா பிடிக்கு இந்த பிளம்மு
எனக்கு அது சில நேரொ எதா வந்து ஓ
அதுனால அது மன் நா இன்னு ஒரு பேஜ்ல பாத்தே அ குங்கு மாதி வந்து ஃபேஸ் பேக்கு
ஓ
அது வந்து தேர்டி கிராம்ஸோ எவ்ளோ வந்து த்ரீ ஃபிஃப்டின் சொல்ட்டு போட்ருந்தா ஒரு கேரளா இது
இது நா என்ன சன்ஸ்கிரீனீ வெச்சிருக்க தெரியுமா ஆ டாட் அன் கீல உள்ளது
நீங்க ப்ளம் யூஸ் பண்லையா
ஆஹ நா அது மேபி இதுதா நா மாத்தி சொல்டே நனக்கே ப்ளூபெரி ஹைட்ரேட்டுன் சொல்லி ட்டு டாட் அன் கீல உள்ளது போடுவே அந்த எப் ம் இந்த வெயில் நல்லா இருந்துசு தெரியுமா அந்த டைம்ல பயங்கரமா செட் ஆச்சு இந்த குளிர் டைம்ல நா சும்மா அப்டி போட்டேனாலு எனக்கு ஒரு மாரி ஆ
பாருங்களே சூப்பரா இருக்கு அது வந்து ரைஸ் நா லிங்க் ஷேர் பண்ணே ஆ நா வந்து ஃபஸ்ட் ஒங்களுக்கு சின்னது அனுப்புறே நீங்க வந்து ஒரு ச் சின்னது வாங்கி யூஸ் பண்ணுங்க டூ ஃபிஃப்டி சம்திங் தா வரு
ஆ ஓகே ம்
வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க
ம்
நல்லா இருக்கு சூப்பரா செட் ஆகு திரும்ப நீங்க தா கால் பண்ணு கட் ஆனே கால் பண்ணுங்க